ஹலோ
ஹலோ
ஆ பெத்தா
சுகன்யா
என்ன பெத்தா பண்றீங்க
ஆ நானா சாயா குடிச்சிட்டு உக்காந்திருக்கே நீ என்ன செய்ற
நானு இந்தா உக்காந்து சாக்லேட் சாப்டுட்ருக்கே
ஆ வேற என்னா உங்க ஆட்டுக்குட்டியல்லா கெட்டியாச்சா
கெட்டியாச்சி
ம் அப்பா வந்தாச்சா
அப்பா இன்னு வரல நைட்டாகு டுவெல்லோ க்ளாக் ஆகு
ஆ தங்கச்சி என்ன செய்றா
தங்கச்சி படுத்துருந்து தொலைப்பூசி பாத்து கொண்டிருக்கிறாள் ஆ பேசிக் கொண்டிருக்கிறாள் அம்மா அவங்க ஃப்ரண்ட் அவங்க தோழிகளோட உக்காந்து உரையாடி கொண்டு இருக்குறாங்க
உரையாடி கொண்டிருக்கிறார்களா நாங்க இங்கன இருந்து பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்துக்கிட் டும் பாடம் சொல்லி குடுத்துகிட்டும் ஒக்காந்திரிக்கே இன்னக்கி என்ன சாப்பாடு
இன்னைக்கி கல்யாண இது பட்டுக்கெட்டு வீட்ல போய் சாப்ட்டு வந்தாச்சு
சாப்ட்டுட் வந்தாச்சி நாங்க இன்னைக்கு பிரியாணி வெச்சி நாங்க சாப்ட்டாச்சி
ஐயய்யோ ப்ரியாணியா நானு ப்ரியாணிதா சாப்ட்டே ஆனா நா வந்து நா வந்து என்ன ப்ரியாணி சாப்ட்டு ப்ரியாணிதா ஆனா மட்டன் ப்ரியாணி
மட்டனா ஆ அ அப்ப நீங்க வந்து சிக்கன் திம்பீரோ
ஆ சிக்கன் ப்ரியாணிதா புடிக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டு வெச்சாங்க எங்ளுக்கு
ஆ நறைய பேர் வந்திருந்தாங்களா
இல்ல கூட்ட கம்மி நல்ல நீட்டா இருந்துச்சி
ஆ எந்த மண்டபோ
நம்ம கே ஆர் மண்டபோ மண்டபத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன மண்டபோ இருக்கு பாருங்க குட்டி ஹாலு அதுல வெச்சி ஆ போற பாதைல அங்க உள்ள போய்ட்டு வரும்போது எப்போது எ தங்கச்சிக்கு எனக்கு ஒரு ஃபைட் வருமா அந்த ஃபைட்ட பா சண்டைய போட்டுக்கிட்டே தா பைக்ல வந்தோ
அப்டியா நல்ல அளப்பு பைக்ல சண்டே போட்டுட்டே வந்திருக்கீறிய பாரு தின்னது செமிக்கிறதுக்கு வேண்டி
எதுக்காக அந்த ஃபைட் போய்ட் வந்துச்சுன்னா எ அவ எ ஃப்ரெண்டு என்னோட தோழி ஒருத்தி வந்து வந்திருந்தா முன்னாள் தோழி ஸ்கூல் படிக்கும்போது உள்ள ஒரு தோழி அவா பேர் ஸ்னே கா அவள என்ன பண்ணன்னா பைக்ல ட்ராப் பண்றதுக்காக அவ ஆட்டோக் கால் பண்ணா ஆட்டோ ட்ரைவர் வந்து எங்யோ போய்ட்டாரு போல ஜங்க்ஷன்க்கோ எங்யோ அதுனால என்யால வர முடியாதுமான் சொன்னொன்னே அவ என்ட ஹெல்ப் கேட்டா எனக் ஒரு ஒதவி செய்மா இப்டி என்னிய கொண்டு போய் புது பஸ் டாண்டு அந்த டார்னிங்ல உட்டுட்டு வந்துருன் சொன்னா
ஆ
நா கொண்டு போய் வுட்டுட்டு வந்தே ஆர்த்திமா நீ அது வரைக்கு நடந்து வா சொல்லீர்க்கே கோவோ வந்துட்டு அவளுக்கு கோவத்துல விரு விரு விரு விருனு புது பஸ்டாண்டே தாண்டி நடந்து போய்ட்டா
ஆ நீ போய் போவேல அப்போ அவ நடந்து போய்
ஆ நடந்து போய்ட்டா நா அவள விட்டுட்டு வரதுக்குள்ள இவ நடந்து போய்ட்டா ஆர்த்தி கோவத்துல
ஆர்த்தி போய்ட்டா
ஆ நா ரிட்டன் மண்டபத்துக்குள்ள போய் சுத்தி சுத்தி தேடுறே கைல ஃபோன வேர எ ரெண்டு ஃபோனயு அவ கைல வெச்சிருக்கா
பாத்துக்கோ அவ அந்த போனயு கொண்டு அவ நடந்துட்டா விரு விரு
நடந்துட்டா விரு விருனு நா மண்டபத்துக்குள்ள சுத் தி அடிச்சிட்டு ஒரு என்னது புரியில
ஒரு போற எடத்துல எல்லா ஒவ்வொரு திருஷ்டால் வெக்கிறியோனு ஏன் கேட்டா கூட்டிகிட்டு போன ஆள கூட்டிகிட்டு நீ வரணு நீ அந்த பக்கமா போய் தான இவ பண்ணீட்டா
ப நா ஒரு ஹெல்ப் பண்ணுமேன் நெனச்சது தப்பா போய்த்தா
எப்ப ஹெல்ப்புங்கிறது இந்த டைம்ல வந்து ரொம்ப பாவோ
ஆமா தப்பு பண்ணிட்டே அதுதா அப்பா கிட்டயு அப்பா கிட்டயு நல்லா திட்டுவாங்குனே
ஆ ஆனா பத்தியா நம் க்கு போனா நம்ம வேலையதா பாக்கணு அவ நடந்து போறா இல்ல உருண்டு போற
ம்கும் ம்கும் நல்லா திட்டு வாங்கிட்டு
என்ன செய்யணு உன் கடம உணர்ச்சியை கொஞ்ச கட்டுப்படுத்தணு வேண்டா சொல்லு
அவ இவ்ளோ தூரோ வந்திருக்கா கையில அமௌண்ட் இல்லாம வந்திருக்கா அப்பத்தா ஜி பே நம்பி போனு ஜி பே நம்பி
ஆ ஜி பே நம்பி நீ வந்தா அவ வந்திருக்கா
அவ வந்திருக்கா கையில பஸ்ல ஜீ பே அலோடு கிடையாது
என்ன உனக்கு ப்ரெண்டு மாரி என்ன எல்லவளு வந்து அஞ்சு பைசாக்கு ப்ரோஜனம் இல்லாதவோளா பத்து ரூபா கையில கொண்டு வர மாட்டாளோவுளா
கடைசில என் போன பாக்க என் போன்ல எப்போது சில்றையாது வச்சிருப்ப இன்னைக் சில்ற இல்ல நூறுவா நோட்டு இருஞ்சு நல்லவேல போனுக்கு பின்னாடி எப்போ அத குடுத்த அது கோவமா அது எப்டி நீ குடுக்கலா அவ ஏன் து ட்டு இல்லாம வரா அப்டின்னு அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டு வீட்ல வந்து
நா என்ன சொல்லுதே ஒருத்தரு ஒருத்தருக்கு உதவி செய்றது நல்லது தா வேண்டான் சொல்லல
நா உதவி செஞ்சா நல்லது நடக்குமேன்னு நெனச்சி சொன்ன
ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு இதுனால வாரோல்வோ அவ்ள என்ன செய்லா ஒரு பத்து ஐம்பது ரூபா ஒரு பர்சல்ல போட்டு வர்லா
நையா பைசா கொண்டு வர்ல ஒரு அமௌண்ட் கூட செய்யல அப்பத்தா
அ
அமௌண்ட் கூட செய்யல
ஆ பாத்துக்கோ
இவ்ளோ வந்திருக்கா ஒரு கிஃப்ட் கூட வாங்கிட்டு வந்து குடுக்கல என் மேரஜ்க்கு
ம்
யாருக்குமே இன்னைக்கி அவளுக்கு இவஞ் த்துக்குமே அந்த பங்க்ஷன்ல வந்து கொஞ்ச விருப்போ இல்லாம ஒரு மாரி டல்லாதா இருந்துட்டு இருந்தா
யாரு
பொண்ணு
அது என்ன அவுளுக்கு என்னாவா புருஷன் புடிக்கலயா
தெரில என்ன ரீசன் தெர்ல வீட்ல எதுவு பிரச்சனையா இல்ல அவுளுக்கு எதுவு கஷ்டமா என்னென் தெர்ல வந்து போன் அடிச்ச எடுக்கல செரி இங்க வேற சண்ட போட்டு கெடந்தாங்ளா இதுக்கு மேல ஒன்னு பண்ண முடியாடான்னு குப்பற படுத் து நல்ல ஒரு தூக்கோ அஞ்சு அஞ்சரைக்கு தா எந்திரிச்சிருக்க
பாத்துக்கோ உனக்கு அதுலயு ஒரு தூக்கோ கெடைச்சிருக அது வரைக்கு சந்தோஷோ
அவளுக் கால் பண்ணி பேசுன்னா மாப்ள வீட்ல கெளம்பிட்டாங்ளா என்னென் தெரில
ஆ ஆ
பொண்ணுக்கு மாப்ள அப்பல எப்டி தெரிமா
அப்ப மாப்பிள வந்து மாப்பிள்ள அங்க வந்துருந்தபிளையா பாத்தியா
ரெண்டு பேரு ஒன்னா நின்னு மொய்யலா வாங்குனாங்க
ஆ மாப்பிள்ள எப்டி இருக்கான் சூப்பரா இருக்கனா
ஆஹா மாப்ள பிளாக்கா இருக்காங்க அவ செம்மையா இருப்பா அப்பத்தா
என்ன யொட்டா இருந்தா என்ன குடும்போ நல்லா இருக்கிதா அத
ஆ ஃபேமிலி நல்ல பெரிய ஃபேமிலி எல்லா இன் இன்டர்டியூஸெல்லா பண்ணி வெச்சா மாப்ள நல்ல
அக்கா இருந்தாலுமே ஆ நல்லா குணமா இருந்தா
பிளாக் க்கா மீன்ஸ் அப்டி இல்ல பெத்தா ஹேரெல்லா ரொம்ப மேல அவா எத்தன பேர என் கூட சேந்து கலாச்சிருக்கா எ எத்தன மாப்ளய கலாச்சிருப்பா அதெல்லா நா அத வந்து எனக்கு யோசிக்கும்போது இவளுக்கு இப்டியா அப்டின்னு நெனைச்ச
ம் அதுலே குழப்பமா
ஆமா அது எதுவு அவளுக்கு புடிக்லையா இல்ல வீட்ல சொல்றாங்கன்னு ஓகே சொ ல்றா மாப்பிள்ளைக்கு தூத்துக்குடி பெத்தா ஆனா அவன் இருக்கறது சென் சென்னைல இருக்கான் என்ன பெத்தா
நக பணமெல்லா எப்டி கேக்கறாங்களான்னு
நகையெல்லா உன் நீ உங்க அப்பா என்ன போடாறாங்ளோ போடடட்டுங் போட்டுகிடட்டு ஒனக்குத்தான போடுதாங்கன்னு சொல்லிட்டாங்ளா பணோ எதுவு குடுக்கலையா எல்லாமே ஆனா இவுங்க வீட்டு செலவு அ பொண்ணு வீட்டு செலவு கல்யாணோ இந்த பட்டுகெட்டு எல்லாமே மறு வீடு மட்டுந்தான் மாப்பிள்ள வீட்ல வெக்காங்க
சேர் சேர்
மாப்ள வீட்ல பொண்ணு மாப்பிள்ளைக்கு அம்மா எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அப்பாவும் டீச்சரு வாத்தியாரு அம்மாவு என்ன பெத்தா
சொந்தக்காளுகலா
பொண்ணுக்கால்களு டீச்சர்தா மாப்பிளைக்கால்களும் டீச்சர்தா
ஆ அப்போ பரவால கொஞ்சோ பொழைச்சுகுங்
ப்பிள மட்டு ஐ டில வேல பாக்குறான் போல எண்பதாயிரோ சம்பளமா
எவ்ளவ்
எம்பது
எம்பது எம்பது யுவா
இவா வேல பாக்கல இப்பந்தான் எம் கா எம் ஏ முடிச்சா
ம்
நா அவ பி எட் முடிச்சுட்டு எம் ஏ முடிச்சா நா எம் காம் முடிச்சுட்டு பி எட்ம் படிக்கிற அவ பி எட முடிச்சுட்டு எம் எம் ஏ பண்ணா
ம்
அப்டியே போயிடு ஆமா செப்டம்பர் பதி அதுவு எப்ப தெரிமா பெத்தா இப்ப பதினேழாந் தேதிதா பாக்கவே வந்திருக்காங்க பெத்தா அவுங்க அம்மாக்கு வேல அவூங்க அம்மா கூட வேல பாக் பாக்கறவங்களோட தங்கச்சியா ஆ அவ் டீச்சரோட தங்கச்சி அவுங்களு டீச்சர்தா அவங்க தூத்துக்குடியல இருந்திருக்காங்க அப்போ எப்டி பொண்ணு இருக்குனொன்ன ப முன்னலே வந்தது பாக்க வந்திருக்காங்ளா இப்போ மாப்பிள்ளைக்கு அம்மா ஆ இருவதாந்தேதி மாப்ள வந்து பாத்திருக்காப்ல சென்னைல இருக்கா மாப்ள இருவதாந் தே தி வந்து பாத்திருக்காப்ல இன்னக்கி இது பட்டு கெட்டியாச்சு அது அவ சொல்லிட்டே இருப்பா எனக்கு கொஞ்சோ டைம் வேணு
அவுங்க எல்லார் தூத்துக்குடி போயாச்சாமா
அது நா இன்னு பேசல பெத்தா இன்னு எனக்கு மெசேஜ் கூட அவ போடல அவ கொஞ்சோ டல்லாவே இருந்தா பெத்தா என்னிய மட்டு பாத்துட்டே இருந்தா ஆர்த்திகா அப்பவே சொன்னா உன்னியேதா பாக்கா உன்னியேதா நா அவள கவனிக்கல நா இங்க நா என் ஃப்ரெண்ஸ்ஸோட என்ன பெத்தா புரியல
போறவங்கல வாரவங்கல கவனிக்க மாட்ட யார்டா பைசா குடுக்குறாங்க அவங்கலதா கவனிப்ப
ஆ அப்டில்லா நா கவனிக்கல பெத்தா ஃப்ரெண்ட்ஸோட உக்காந்து பேசிட்ருந்தோ அவ என்னையே பாத்துட்டு இருந்துருக்கா அப்றோ நா அவள பாக்க மாப்பிள்ள ஆமா அவ்ளோ பேர் உக்காந்ருக்காங்க பெத்தா பிரய என்ன பெத்தா
நண்பன்கள நம்ப மாட்டியோன்
நண்பர்கள்லா நம்புவ பெத்தா அவ என்ன என்க்கு பண்றா பாருங்க ப்ரேயர் நடந்துட்டு இருக்கு எல்லாருக் கண்ண மூடி உக்காந்துட் இருக்காங்க மேல ஸ்டேஜ்ல என்ன பெத்தா கிறிஸ்டினு கிறிஸ்டினு பிரேயர் நடந்துட் இருக்கு எல்லாரு கண்ண மூடி உக்காந்துட் இருக்காங்க மாப்பிள்ள எப்டி இருக்குனு கண்ணால கேக்கா பெத்தா
நல்லாருப்பியா
ஆ நா கீழ முன்னாடி உக்கார்ல இவ்ளோதுக்கு கொஞ்சோ பின்னாடி தள்ளிதா உக்காந்துருக்கே ஆ நானு நல்லாருக்காங்க அப்டி சொல்லி கண்ணாலே ம் அப்படி சொன்னனா உடனே அவளுக்கு சிரிப்பு வந்ருச்சு
ஆ பாத்தியா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாச தான
ஆ அத சொன்னோன்ன தா அவளுக்கு கொஞ்சோ மூஞ்சுல சிரிப்பு வந்ருக்கு அப்ப ஓ ஃப்ரெண்டு முப்பத்த ரெண்டு பல்லயு காட்டுதா அப்டி இப்டினு நல்லா பேசிட்டுந்தா ஆர்த்தி
ஆ நம்ம கேட்டது அவளுக்கு புரிஞ்சுட்டுதே அத பத்தி சொல்றாலே அதா நல்லதுன் சிரிச்சுட்டா
ஆ அதுக்கப்றோ தா மூஞ்சில ஒரு கல வந்ருக்கு ஆமா
அது எனக்கு ஒரு மதிப்புடி
ஆமா அதுக்கப்றோ மூஞ்சில லைட்டா பவுடரு போய்ருந்துச்சு பெத்தா மெனக்கட்டு கைய காட்டி கூப்ட்டா போய் ரூம் குள்ள போய் பவுடர் எட்டு வந்து அவ பேக் எதுனே எனக்கு தெரியாது நா நா இடைல தா போய் ஜாயின் பண்ணிருக்கே அப்றம் அவங்க அம்மாவ கூட் கூட்டு போய் எடுத்து குடுத்தாங்க அப்றோ அவ்ளோ ஸ்டேஜ்லயு போய் நின்னு போட்டு விட்ருக்கே நல்ல நல்லா இருந்ச்சு பெத்தா மதிச்சாங்க எல்லாருமே அவங்க அப்
அத்தமா கேப்பாஙக மதிக்கிற இடத்துக்கு அதிகமா போமாட்டே
ஆ ஆமா
மதிக்காத எடத்துக்குனா போ
ஆ நா இன்னைக்கு அங்க போயிட்டுதா யோசிச்ச ச ஒரு ஆயருவ வச்சிருக்கலா ஐநூறுவாயோட முடிச்ட்டு வந்டோமே செரி கல்யணத்துக்கு எப்டி கூப்டுவா அப்படின் தா
அ தானே அடுத்த சம்பள எடுக்குபோது நம்ம தா பாத்துக்கலாமே
எங்க ஐயா தரமாட்டேங்கறாரே ஏன்ட்ட இப்ப கைல ஒன்னு கெடையாது எல்லாத்தியு வளிச்சு கொண்டு போய் காலேஜ் ஃபீஸ் கட்டிருக்கோம்ல
ஏனா இனிமேதான சம்பளங்கிறது வார்த்தையே வரு
ம் அதுக்குதா செரின்ட்டு விட்டுட்ட
நானு என்ன சொல்லுத நல்ல அது போல நம்மளுக்கு அதே போல கடவுள் ஒரு வழிய வப்பாரு பிறக்குவாரு பெறக்கு இனி மேல பெறக்க போவுது
ஆ அ கடவுளின் சித்தம் ஆனா வந்துட்டுன் வைங்க பத்தா யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது
ஏன்
இல்ல அந்த நேர வந்துட்டுன்னா யாரா இருந்தாலு செரி எப்டியா இருந்தாலு செரி
யாராலயு பிடிக்க முடியா கடவுள் ஜெயமா அவ எடுப்பா
ம்
அதனால நம்ம அத பத்தி எல்லா நம்ம எது நெனக்க கூடாது என்ன இவ கூட உள்ளவ தான அவளுக்கு பத்து இருவத்தஞ்சு இருவத்தேழு வயசு இருக்கும்ல
யாருக்கு இவான்சிக்கா பெத்தா இன்னக்கி பட்டு கெட்டிர்க்லா
இன்னைக்கு பட்டு கட்டியாச்சி ஒனக் அமைதா
அவ கரெக்டா வருஷப்பெறப்பு அன்னைக்கு பெறந்திருக்கா பெத்தா ஜேன்வரி ஒண்ணு அவுளுக்கு பெறந்நாளு கரெக்ட்டா இருவத் தாறு வயசு இப்ப நடந்துட்ருக்கு
இருவத்தி ஆறு
ஆமா
ம் ஒத்தைல வருன்டி இருவத்தாருல வரா ரெட்டைல
ன் நம்ம இப்பெல்லா பொண்ணுங்களுக்கு அதெல்லா பாக்க வேண்டாமா பெத்தா
ம் ஓ ஜாதக
ஆ அவ இதுல ஜாதகமு கெடயாது அவுங்க இதுல பேர் பொருத் த்தம் மட்டும் பாப்பாங்
அவுங் கிறிஸ்டீன்ல ஜாதக கெடயாது பேர்வாசிப் பேரு போட்டு பாப்பாங்க
ஆ பேர் போட்டு பாத்ததுல ஓக்கேன் சொன்னவொன்னே முடிச்ட்டாங்க
ஆ பத்து பொருத்தம் பக்கவா இருக்கீமா
ஆம்மா
சேர் சேர்
அவுளுக்கு ஒரே சந்தோஷோ ஆனா என்னமோ தெர்ல அப்பத்தா ஏதோ ஒரு துக் கத்துல இருந்தா ஆர்த்தி தா சொல்லிட்டே இருந்தா எனக் கூட அது கண்டுபிடிக்க தெரில ஆனா மூஞ் சிலா எப்போது சிரிச்ச மூஞ்சா இருப்பா பெத்தா இன்னைக்கு ஒரு மாரி வாயெல்லா இப்டிக் கீழயே இருந்துச்சு கொஞ்சோ சிரி சிரின்னு நாங்க எல்லா கீழ இருந்து நக்கல் பண்ண ஒட்னே